ம் ம் கேக்குதா வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க
ம் என்ன பண்றீங்க
ம் ம் நா ஹவுஸ் வைஃபு நீங்க
ஏங்க
நாங்க ஹவுஸ் ஓய்ஃபுங்க நீங்க ஆ இருங்க முடிச்டீங்களா ஓகே ம்
சாப்டீங்களா
ஆ இனிமேதா சாப்புனு நீங்க
ம் சாப்ட்டே சாப்ட்டே
ம் சொல்லுங்க என்ன சாப்ட்டீங்க இனிமே தாங்க சாப்டுவோ எப்பயு லேட்டா தா சாப்டுவோ
ஓ அப்டியா செரி
என்ன சாப்டீங்க
நா இட்லி
ம் ஓகே நீங்க பண்ணீங்களா யார் பண்ணி குடுத்தா
ம் நா தா பண்ணுவே நா இதுமாறி ஹாஸ்டல் தங்கி படிக்கிறே
மார்க்
ம் நா தா பண்ணிக்கணு
பரவாலயே ஓகே சொல்லுங்க உங்களுக்கு புடுச்சமான விஷியோ
எனக்கு புடுச்சமான விஷியோ நாங்க ஃப்ரெண்டெல்லா சேந்து ஒரு கட வெச்சிருக்கோ சமோசா கட
சமோசா கடயா
ம்
சூப்பர் ம்
என் ஃப்ரெண்டெல்லா என் ஃப்ரெண்டெல்லா சேந்து நாங்க ஒரு த்ரீ மெம்பர்ஸ் ரூமேட் மட்டு
ம்
ம் சேந்து வெச்சிருக்கோ ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டு கட அதா கட வாங்கள தள்ளுவண்டி மாறி ரெடி பண்ணி அதுக்கேத்த சாமால்லா வாங்கிட்டோ ஒன் டேக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்ல ஃபோர் தௌசண்ட் ஃபைஹண்ரட் போஃர் தௌசண்ட் பிளஸ் வருது அமௌண்ட்டு ம் அதெல்லா போட்டு அப்டியே நாங்க மந்த்து வந்தனே எல்லா பிரிச்சுப்போ காலேஜூம் போறோ இது பார்ட் டைமா
பரவால்ல இந்த சின்ன வயசுலயே இவ்வள பொறுப்பா இருக்கறீங்க ம்
டூ ஓ கிளாக் விட்டுவோங்க காலேஜ்
பரவால்ல
வந்து வந்து சமோசாக்கு என்னென்ன தேவருக்கும் எல்லாத்துல பண்ணின்னு நா வெங்காயோ அருஞ்சு ஆணியனஞ்சு அதெல்லா ரெடி பண்ணிட்டு கரெக்டா ஒரு
இங்கா
ஆ ஆ ஃப்ரெண்டு போட்டுவோ
ஓ சரி சரி
நா அதுமாரி சமோசா எத்தனி வேனுமோ அத்தனி பார்சல் வைப்பே அது மாாரி
ஆ
ம் நல்லா ஓடும் காலேஜ் பக்கத்துலயே
சமோசால்லா நெறைய பேர் விரும்பி சாப்டுவாங்களே சமோசா புடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா ஆ
அது வேற டேஸ்டா இருக்கணுல்ல இப்ப டேஸ்ட்டு இல்லாம இருந்தா திருப்பி வாங்க மாட்டீங்கல்ல
ஆமா சமோசான்னா டேஸ்டா இருக்குமே என்னன்ன ஃபில் பண்றிங்க உள்ள
ஆ
சமோசாவல என்ன உள்ள உருளக்கெழங்கு மட்டுமா இல்ல ஆனியனு பட்டாணி அந்த மாரில்லா போடுவீங்க
பட்டாணி எல்லாமே வைப்போ உள்ளக்காயங்க ஆ இது மட்டும் ஆனியன் எல்லா வந்து சமோசா வச்சு வத்துட்டு ஆனியன் வச்சு மசாலா கொழம்பு ஊத்தி குடுப்போம்
அப்போ செம டேஸ்டா இருக்கும் அப்ப உங்க கடல கூட்டோ அள்ளுமே
அல் வரும் கூட்டோ வரும்
ம்
கரெட்டா ஒரு எயிட் எய்ட் தேட்டிக்கலா காலியாயிடும் அப்புற எயிட் தேட்டி மேல போய் நா சமயல் செஞ்சுட்டு நாங்க சாப்ட்டு
ம்
தூங்கிட்டு திருப்பி மறு நாள் கால்ல எழுந்து காலேஜ் கெளம்பிட்டு
ம்
தெரிப்பா டூ ஓ கிளாக் வந்துட்டு நாங்க அது பொருள் எல்லா ஏ வந்த ஒன்னவே எல்லா ஆள் கூட்ட வேல பட் பட்டு பட்டுனு முடிச்சிருவோ ஒரு ஏ ஃப்ரென்டு மட்டு இந்த ஊர்லே இவ் ஏ இதெல்லா பண்ணுவா
ம்
ம் ச நாங்கெல்லா வந்து நா வந்து ஆணியன்னு அதலா கட் பண்ணே ஏ ஃப்ரெண்டு எல்லாத்தையு அரேஞ் பண்ணுவா வண்டியில
ஆ
அது ஒரு நட்டின்னு போவோ அதோட காசுத்துந்து எவ்ளோ வருதுனு
காலேஜ் படிக்கிறதுக்கு நீங்களே சம்பாதிக்கிறீங்க அப்பா அம்மா அவங்க தொன்ன குடுக்காம
ஆமா இப்பத்தி நம்ம வெளிய வந்துட்டோ நல்ல பிசினஸ் இருக்கு அவ்வளோதா இப்ப பஜ்ஜி போண்டா பஜ்ஜி அந்த மாரி கட போடலான்னு இருக்கும்
உம் பண்ணுங்க பண்ணுங்க அது நல்லா ஓடு நறைய பேரு ஸ்நக்ஸ்தா விரும்பி சாப்டுவாங்க
அதா அந்த டைம்ல ஒரு த்ரிஓ கிளாக்லிந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரையு ஏனா அந்த டைம்லந்து சாப்புடமட்டாங்க எல்லா ஸ்நாக்ஸு இத தா எதிர்பாப்பாங்க
அதுனால சொல்லுத
இல்லங்க பரவால்ல நாங்கல்லா காலேஜ் போபோது அந்த மார்லா பண்ணவே மாட்டோ அப்பா கிட்ட காசு வாங்கி செலவு பண்ணிட்டே இருப்ப
ம் ம்
நீங்கலா இவ்ளோ பொறுப்பா இருக்கீங்க அப்ரோ வேறன்ன டூர்லா போவங்ளா பசங்ளோட சேந்து
ம் டூரு போகு சுத்து சுத்துவோ படிப்போ படிப்போ பிஸ்னஸு பண்ணனு
அ எல்லாத்லியு பர்ஃபெக்டா இருகீங்க
மூவி கேர்ளாவு போய்ட்டு வந்தோ
ம் பார்றா
மூணார் மூணாறு
ஆ
ம் வர்கலா வாகமுனை எல்லா போய்ட்டு வந்தோ
நஹா
ம்
தெர்ல உங்ளுக்கு ர ப்ப சமுக சேவங்க வக்கிம் உங்ளுக்கு புடிச்சேதே எது
புடிச்சதுனா புரில சாப்பாடா
சாப்பாடு ஸ்நாக்ஸு எதுவுமே நான்வெஜ்ஜா வெஜ்ஜா
நான்வெஜூ பிரியாணி
உ அ
நாங்க ஃபஸ்ட்டு சிக்கன்ரைஸ் கட தா போட்லான் நிந்தோ
அ
இப்ப சிக்கன்ரைஸ் கட போட்டா அதுகுனு ஒரு மாஸ்டர் வேணு
அஆ
இது சமோசானா ஏட ஃப்ரெண்டு போடுவா அங் அப்பா கல்ல அவ சமோசா போடுவா மாஸ்டரு
ஆ
சோ அதனால நம்ளு எது இல்லே இப்ப மாஸ்டர் வந்த மாஸ்டருக்கு தனியா அமௌண்ட்தர்ணுல்ல
அ
நூவே போ நாங்க யாரோ தரமாட்டோ ஃபோர் டௌசண் ப்ளஸ் இதோரு அமௌண்ட்டு
ம்
ஒன் டேக்கு நாங்க அதுல ஓர் டவுசன்தா இந்த உருளகெழங்குக்கு ஆனியன்கிது இதல செலவு பண்ணோமோ மிச்ச த்ரீடௌசண் ஒன் டேக்கு வருது அப்போ பர் மந்த்து ஃபிஃப்டி டௌசண் ப்ளஸு போகோ அவ்ளதா அது பிச்சிகினு இருக்கவேண்டியதா இப்ப பஜ்ஜிகட போட் டெனோ பஜ்ஜி கட ஓர் டௌசன் வந்தா போதோ ஒன் டேக்கு
ம்
ம் ம் அவ்ளதா
ம்
அதே உன்னோர் உன்னோர் ரூமேட் பைய ஒர்த்த இன்னோர்த்த வரா நாலு பேரு ரெண்டுபேரு சமோசா கட பாத்துக்க வேண்டிது ரெண்டுபேரு போண்டா கட பாத்துக்க வேண்டிதா
ம் தள்ளுவண்டி வாடகயா
இல்லல்ல நாங்களே ரெடி பண்ணோ
தள்ளு வண்டி நீங்களே ரெடி பண்ணிட்டீங்க
ஆமமா
ஓகே இந்த மாதிரிதா இருக்கணோ பரவால இப்பலா பசங்க நா அட்வான்ஸா இன் பண்ணி எல்லா பண்றாங்க முன்னெல்லா அப்டி பண்றது இல்ல
நாங்க டூ எல்லாரு டு்வெண்ட்டி டௌசண்ட் போட்டோ
உம்
இந்த வண்டிக்கு ஏத்த எல்லாத்தையு முச்சுட்டு அதுக்கப்புறோ அதுக்கேத்த சாமாங்க வாங்கிட்டு அப்புறோ தண்ணி கே இது போய் வாங்க்கின்னு
இ இதுக்கே டுவெண்டி தௌசண்ட் ஆயிடுச்சா உங்குளுக்கு ஒவ்வோருத்தருக்கோ
அது போட்டு எக்ஸ்பென்சஸ்லா எவளாயிட்ச்சி எல்லாத்துக்கு அப்புறோ நம்முளுக்கு தேவையான செலவு
உம்
இப்போ நாங்க வர அமௌண்ட்ட பிச்சுக்க மாட்டோ அத அப்டியே வெச்சு டோட்டலா ஒன் மந்த்துக்கா பிர்ச்சுக்கலானு வெயிட் பண்றோ இப்ப இந்த பேலன்ஸ் டுவெண்ட்டி சௌஸவன் இருக்குதுல்ல
உம்
அத வெச்சுதா இப்போ நாங்க ரன் பண்ணிருக்கோ
ம் ஹும்
ம்
செரி செரி ஆமா மொத்தமா பிரிச்சாதா எதாவது ஒண்ணு பண்ண முடியு
ஆமா
ம் உஹம்
இப்போ ஃபிஃப்டி டௌசண்ட் சிக்ஸ்டி டௌசண்ட் வரோ
அ
அதுதானா
சமோசா ஒண்ணு எவ்வளோ
ஒன்னு பத்துறுபா
ஆ எல்லா பக்கமு அவளே தா
இதுல எல்லா கொஞ்சோ பெருசு பெருசா நாங்க ஃபஸ்ட்டு ஆஃபர் வச்சோ ஒரு ஒன் வீக்கா ம் வாங்கினா ஒண்ணு ஃபிரீன்னு ம்
ஆஃபர்ல கொடுத்து டேஸ்ட்டு இது பண்ட்டீங்க
ம் ம் ம் ம்
அப்படியா
ஆம ஆமா
ம்
மூணு வாங்குனா ஒண்ணு ஃபிரீ ப்ப வரவங்க எல்லா மூணு மூணு வாங்குவாங்க இப்போ இப்போ ஒரு ஒரு ஐநூறு சமோசா போகுதன்னா ஒரு எழுவது சமோசா கொஞ்சொ ஃப்ரீயா போகற மாரி இருக்கூ
ஆ இப்பவுமா ஆஃபர் இருக்கு இல்லதான
முஞ்சிச்சு முஞ்சிச்சு ஒன் வீக்காக சொன்னோ
ம் இப்ப ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆது நீங்க
நாங்க ஆரம்பிச்சி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது
ஓகே ஓகே சூப்பர் சரி அப்புறோ சொல்லுங்க வேற என்ன உங்களுக்கு என்ன படிக்கிணுனு ஆச இப்ப படிச்சிகிட்ருக்கீங்க ரைட்டு என்ன ஜாப் போணூனு ஆச
என்ன ஜாப்புன்னா ஒரு ஏதாச்சு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணூ
கவர்மெண்ட் ஜாபா
கவுர்மெண்ட் ஜாபுக்கு வேணா கவுர்மெண்ட் ஜாபுக்கு போயி தா நம்ம இது பண்ண இல எந்த ஆஃபீஸ் போனாலே ஒரு நல்ல போஸ்டிங் வந்து போனாலே மணி பாக்கலா
ம்
ஓகேவா இப்ப கவுர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டு நீ தேர்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறிங்கனா நல்லா நீ ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரா இருந்தா நீ அந்த தேட்டி தௌசண்ட் சம்பாதிக்கலாமே
ம் ம் இல்ல நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் தா விரும்புறாங்க
கவுர்மெண்ட் ஜாப் வந்து இப்ப சும்மா டி என் பி சி வச்சிங்க டி என் பி சி எக்ஸாம் எழுதுறாங்க
அ
ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் எழுதுறாங்க ஆனா அதுக்கு தேவைய வேக்கன்சி அஞ்சு லட்ச அஞ்சாயிரம் பேரு தா
அ
சோ நம்ம இதே எதிர்பாத்தமனா அந்த அஞ்சாயிறு பேருக்குள்ள வரலா ஆனா கொஞ்சொ லேட் ஆகும் நீ அந்த ஸ்கில்ல வச்சக்கின்னு வேற ஏதாச்சு கம்பெனிய கோடி நீங்க எதாது சின்ன ஒரு ஆபீஸ்ல போய்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் நீ அந்த க கஷ்டங்க பாத்தீங்கன்னா இன்னு மேல எத்துக்கு போயிலா
ஆ
ம்
ம் சூப்பர்
அந்த ஃபைவ் அந்த ஃபைவ் டௌசண்ட்குள்ள நீங்க வரணு வரணுன்னு பாத்தா முடியு பட் கொஞ்ச லேட் ஆகூ அந்தக் அந்தக் எக்ஸ்பீரியன்ஸ நீங்க போட்டீங்கன்னா ஒருக் கா இது இப்போ எல்லோரு போய்க்குறவங்கல்லா கவர்மெண்ட் வேல இருந்தா போய்கிறாங்க
ம் இல்ல இல்ல நெறைய பேர் ஏ எக்ஸாம் எழுத இல்ல பி இ படிச்சவங்கன்ட்ல்ல எல்லாருமே மேக்ஸமா எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடாங்க அப்பெல்லா இப்ப வரதல்ல டி என் பி சி அடுத்த எக்ஸாம் அதுக்காக பிரிப்பேர் பண்றாங்க முக்கவாசி பேர்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
ம் நா டிகிரி தா படிச்சே
என்ன கோர்ஸ்
நானு இது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சே
பி எட் பி எட் அ இல்ல பி எட் முடிச்சே டீச்சருக்கு தா படிச்சே ஆனா போகல எக்ஸாம் எழுதுனே எட்டு் எழுதுனே டி ஆர் பி எழுது ஓ இதுவு மார்க் வரல ஒரு நாலு தர ரன் பண்ணிட்டு விட்டுடே
ஏ என்னச்சு
நமக்கு டீச்சரா போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல நானு உங்கள மாரிதா ஏதாவது கட வச் வச்சு பண்ணணு ஆச
ம்
டீ கடையோ போண்டா கடையோ இந்த மாரிதா எனக்கு ஆச ஆனா எனக்கு சப்போட்டுக்கு ஆள் இல்ல ஒண்டிமா ஒண்ணு பண்ண முடியாது இல்ல
கரெக்ட்டு அ
எனக்கு உங்கள மாரிதா ஆச ஆனா அது முடியல ஆனா இதுல வந்து லாபமு இருக்கு நஷ்டமு இருக்கு அதா பயம் உல்லாச நம்ப ப்ரிப்பெர் பண்ணது எல்லாமே போயிச்னா ம்
நீங்க ஃபஸ்ட் நஷ்டத்த பாக்கவே கூடாது நா சமோசா ஒன்னு ஃப்ரீ குடுத்துர்ந்தல்ல மூணு வாங்னா ஒன்னு ஃப்ரீ அது கப்பல்சரி உங்ளுக்கு நஷ்டத்த தா கொஞ்சொ குட்த்துருக்கு
அ
ஆனா நாங்க அது பாக்குல எங்ளுக்கு அந்த நஷ்டத்த அந்த நஷ்டம் பாத்தா இன்னமு மேல மேல நம் பிசினஸ் பண்ண முடியாது ஒகேவா இன்னு டூ இயர்ஸ் இருக்குது டூ இயர்ஸ்ல நம்ம எவ்ளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டு
அ
இப்போ போண்டா கட அந்த மாரி வைக்கலான் ஐடியால இருக்கோ
அ
ம் அவ்ளோதா அது ரெடி பண்ணிட்டு என்னன் பாக்கணு இப்ப ஒரு கட ஒன்னு வச்சுதா பாத்தோ கடயில வைக்கலான்னு சோ அது வாடிக்கை ஒ இது மந்த்லி ஃபை தௌசண் கேக்றாங்க
ஆமா ஆமா இப்பல்லா ஃபை தௌசண் கம்மி கடையே கெடையாது
சொல்லுறே சின்ன கட சின்ன கட இத்தினிக்கும் சின்ன கட அதுக்கு அட்வான்ஸ் வேர பாதி தர சொல்றாங்க சோ அந்து அதுக்கு நம்ம ஒரு வண்டி வாங் ப நம்மனா இங்க பர்மன்ட்டாவா இருக்க போறோம்
ஆ வண்டி நாளைக்கு சேல் கூட பண்ல்லா வேணானா
ஆமா இங்க சேல் பண்ணில்லா
ஒரு வண்டில